ம்
ஹலோ வணக்கம்
வாந்த என்ன பண்றீங்க
நலமா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
நாங்களு நலம் தா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க இரவு உணவு சாப்ட்டீங்ளா ம் நா தாராளமா சாப்டுட்ட
ஓகே என்ன சாப்பாடு இன்னக்கி
இன்னக்கி எ அ என்ன சொல்றது தோசை சிக்கன் கிரேவி
அப்டியா எப்பவுமே இந்த நான்வெஜ்ஜு அதெல்லா இருந்துட்டே இருக்கு
எப்பவுமே இல்ல வாரத்தில ரெண்டு நாள் மூண் நாள் இருக்கு இப்ப என்ன சொல்ல உறவினர்கள்ல்லா வரவு மதியோ நாங்க செஞ்சோ அத அப்டியே நைட்டுக்கு அப்டி யூஸ் பண்ணிகிட்டாச்சு
ஓ அந்த மாரி அதா நான்வெஜ் நான்வெஜ்ஜுங்கிற ஒன்னு அப்போ எப்போவு வந்துரு
ஆமா எப்பியோ ஒன்னு நமக்கு ஒ க காரணமே தேவ இல்லியே வரணுன்னா நெனச்சா வந்துரு தன்ன போல உள்ள
நம்ம மனுஷங்களுக்கு வந்து இப்போ நான்வெஜ் இல்லாமலு சாப்பாடு எறங்காது தா
ஆமா அது ஆரம்பத்துலேருந்து அப்டியே பழகிட்டாங்கன்னா கேக்கு அவுங்களுக்கு அந்த ருசி வாயி வ
ஆமா அந்த அந்த அந்த ருசி வந்து நாக்குல ஒட்டிக்கிச்சுன்னா அ அது வந்து ம மீண்டு மீண்டு அதே தா கேக்கு இப்போ வெஜ்ஜுங்கிறப்போ அதெல்லா சுத்தமா எடுத்துக்க கஷ்டமா தா இருக்கு இப்போ நால்லா வெஜ்ஜுன்னு பாத்துக்கே இப்போ நாலா வெஜ் ஜுன்னு பாத்தீங்கன்னா ஆ என்ன சொல்றது வெண்டக்கா பொரியல் சாப்புடு
ம்
ஆ அந்த வெண்டக்கா பொரியல் கூட நல்லா இருச்சி நெறைய எண்ணெ ஊத்தி ஆ அப்டி வச்சா தா ஆ சாப்பிடுவே இல்லன்னா அதுவு எறங்காது பாகற்க்கா பொரியல் அது கொஞ்ச கொஞ்ச சாப்ட்டுவே கத்திரிக்கா பொரியல் இது எல்லாமே இந்த பொரியல்லா வச்சா சாப்ட்டலா இதோ வெண்டக்கா கொழம்பு கொழம்புன் சொல் லிட்டு வச்சா சுத்தமா ஒரு வெண்டக்கா கூட எறங்காது அதே மாரி மீன்ல போட்டா மீன்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களே அப்போவாது ஒன்னு ரெண்ட சாப்ட்டலா ஆனா சாதாரணமா அந்த புளிக் கொழம்பு அந்த மாரி அ வெண்டக்கால வச்சோன்னா சுத்தமா தொட்டுக் கூட கழிக்க மாட்டே நாலா
ஏ அதுதானே ஒன்னே அந்த மாரி சாப்புட்றது தான வெஜ்ஜுங்கிறப்ப நல்லது நீங்க சொல்ற மாரி எண்ணெ அதிகமா ஊத்தி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அப்டி சாப்ட்டா அது வந்து உங்களுக்கு அது கெடுதல் தானே ஒடம்புக்கு அது
கெடுதல்னா அந்தந்த காய்கறி அப்டிங்கிற ஒரு அதிலருக்க கொஞ்ச நஞ்ச சத்தாவது உள்ள போயி
இல்ல இல்ல இல்ல இல்ல நா நீங்க சொல்றது தவறு அது கொழம்புல போடுறப்போ தா அது கொதிச்சு அதோட சத்து நல்லபடியா கெடைக்கு ஆனா எண்ணெய்ல செய்யுறப்ப மீடியமான இதுல வந்து வேக வச்சா பரவால்ல நம்ம டீப் ஃப்ரை பண்றப்ப என்ன ஆகுன்னா அந்த உண்மையான தன்ம அந்த காய்கறியோடது வந்து எழந்துரு அப்பன்னா அது வெறு சக்க மட்டுந்தா இருக்கு அதோட சத்துக்கள்ல்லா போயிரு உங்களுக்கு அப்டி சாப்புட்றப்ப ருசி இருக்கு உங்களுக்கு ஆ அந்த காயோடுய உ உண்மையான சத்து உங்களுக்கு கெடைக்காதே உங்களுக்கு
ஆமா கரெக்ட் கரெக்ட்டு தா ஆனாலுமே அது பொரியல் வச் சாதானே சாப்ட்ட தோணுது இந்த மாரி வக்குபோது சுத்தமா தொடவே தோணலையே இது என்ன பண்ணனுன்னா இந்த இந்த வெண்டக்கா இருக்குல்லே இந்த வெண்டக்கா கூட இந்த குட்டி குட்டியா ரிங் ரிங்கா அப்டியே கட் பண்ணி அத என்ன பண்ணனுனா காய வச்சு இந்த தயிர்லா போட்டு அதுக்கப்பறோ நல்ல சுத்தமா காய வச்சு வறுத்து சாப்ட்டா இன்னு டேஸ்ட்டா இருக்கு அப்ப எல்லாமே ஃப்ரை பண்ணி சாப்ட்டாதா இறங்கும் அப்டிங்கிற ஒரு இதுலதா இருக்கு இந்த நாக்கு இருக்கு ல்ல நாக்கு அது வந்து அப்டிதா டேஸ்ட்டா கேட்குது
அதா சொல்ற இப்ப நீங்க என்ன சொன்னீங்க நான்வெஜ் சாப்ட்டா அதேதா கேட்குறீங்க ஆனா இப்ப வேஜ்ல்லயே இவ்ள நாக்கு வக்கனையா இருக்குறப்ப இப்போ நான்வெஜ் சாப்ட வக்கனையாதான இருக்கு அந்த நாக்கு
ஆமா கண்டிப்பா நான்வெஜ் வந்து இது குழம்பா வச்சு சாப்ட்டா நல்லாதா இருக்கும் ஆ ஃப்ரை பண்ணி சாப்ட்டாலுமே நல்லதா இருக்கும் அ எப்டி சாப் டாலுமே அது எடுத்துக்கு உடம்புக்கு ஆனா அ வெஜ்ஜிங்கிறப்போ
அத வந்து அடிஷ்னலா இன்னக்கு ஒரு குக்கிங் பண்ணா தா வாய்க்கு வைக்கனா இறங்கும் எப்பயி போல இருந்தா இறங்காது பச்சயா இருந்தா
ஆமா ஆமா இந்த வெண்டிக்கால்லா பச்சையா சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஆனா அது யாருக்காவது இறங்குமா கண்டிப்பா
எனக்கு இறங்குமே நா சாப்டுவனே ச சந்தையில வாயிண்டு வந்த உடனே பிஞ்சு வெண்டக்காவா வாய்ண்டுவருவ நா பிஞ்சா வாய்ண்டு வந்தனா அத கலிவிட்டு அந்த பச்சையாவே சாப்புடுவ ஒரு நாலு எப்போவு அஞ்சு வெண்டக்க நா சாப்டுவ அதுல தா சத்தே இருக்கு நல்ல சத்து அதுல
இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில என்ன பண்ணணும்னா இப்போ வெண்டைக்காவ வந்து அந்த முன்பகுதி இருக்குல லைக் கட் பண்ணி விட்டுட்டு தண்ணிக்குள்ள போட்டுணும் போட்டுவிட்டு இப்போ நைட்டு ஃபுல்லா அத அப்டியே வச்சுருந்துட்டு இப்போ காலையில் அந்த வெண்டைக்காவ சாப்ட்டு அந்த தண்ணிய குடிச்சா அவ்ளோ சத் சொல்றாங்க நானுமே நெறயவாட்டி இத ஃபாலோ பண்ணணும் அப்டின்னு நெறய ட்ரை பண்ணியிருக்க ஆனா என்ன பண்றது
ஃபாலோ பண்ணா உடம்பு நல்லா குண்டா இருக்கவங்க வந்து வெயிட்டு குறைக்கலா
அப் இது வெயிட் லாஸ் ஸ்டிப்ஸ்ஓடா இது சேராதே
இல்ல இல்ல இருக்கு இருக்கு அது நீங்க நீ நீங்க வந்து சத்துன்னு நெனைக்கிறீங்க ஆனா வந்து வெண்டைக்காலக்கு இந்த வளவளப்பு தன்மை என்ன ஆகுன்னா வெயிட் லாஸ் பண்ணதுக்கு சரியான அறு மருந்து அதுதா நேச்சுரலான மருந்து அது யாருக்குமே தெரியாது
அப்டியா அது சேரி நா நா வந்து என்ன நெனச்சன்னா
ஃபாலோ பண்ணுவ நம்ம ஊற வச்சு காலையில் தண்ணியு குடிச்சு அந்த வெண்டக்கவும் சாப்ட்டா அதுல இருக்குற இந்த வளவளப்பு எல்லா இறங்கி என்னனாவுனா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஈசியா இருக்கு
ஆஹா அது சரி இப்போ எங்க அம்மாக்கு வந்து கால் மூட்டு வலின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா இதேதா அந்த பச்ச வெண்ட்டைக்கா இருக்குல்ல அத அந்த மேல உள்ள இத மட்டு கட் பண்ணிட்டு நீங்க தண்ணியில போட்டுவிட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் குடிங்க அப்டிங்கிறது விட்டு டாக்டரு சொன்னாங்க அதுக்கப்பற கொஞ்ச நாள் எங்க அம்மாவும் அத அப்டியே ஃபாலோ பண்ணுச்சு அதுக்கப்பற இப்போ இந்த இந்த கால் வலி இந்த முட்டு வலி பிரச்சனைெலா அவ்ளோவா இல்ல கொஞ்ச கண்ட்ரோலா நல்லதே இருக்கு அப்போ நம்ம உடம்ப பாதுகாக்கிற நம்ம உடம்ப நம்ம கையில தா இருக்கு நம்ம எவ்ளோ கரைக்ட இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புமே கரெக்டா இருக்கும்
ம் அந்த நமக்கு மூட்டுரோட ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு வளவளப்பான்ன திரவ மாதிரி இருக்கும் அது வந்து ட்ரரை ஆயிடுச்சுனா தா மூட்டு வலி வந்து வரு நமக்கு அதுக்கான சத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த வெண்டைக்கால வந்து வளவளர்பு அதிகமாகவே இருக்கு ஸோ அப்போ நம்ம நைட்டு ஃபுல்லா ஊற போடுறப்ப அதோட வளழப்பு எல்லாமே இந்த தண்ணியில இறங்கிடும் அப்ப நம்ம ஒடனே குடிக்கிறப்ப காலைல எந்துருச்சு அதுக்குட சத்து வந்து ஒடம்புல போய் ஒடனே கெடைக்கு அப்போ அந்த மூட்டு வலி உண்டானது உங்களுக்கு சரியாகு உள்ள போய் செட்டாயி அந்த வழவழுப்பு தன்மை கெடைச்சுன்னா மூட்டு வழி தன்ன போல சரியாயிரு அதா என்னோட மருந்து தன்ம
ஓகே ஓகே
ம் நீங்க பொங்கல்லா சாப்டுவீங்களா
பொங்கல்லா தாராளமா சாப்டுவே ஆ இப்பதா ரீசண்டா தா நா பொங்கல்லா நாங்க சாப்புட ஆரம்பிச்சோ அதுக்கு முன்னாடில்லா பொங்கல் அப்டின்னா என்னன்னே தெரியாது ஆனா அந்த பூரிக்கு இந்த பொங்கலுக்கு வந்து செும்மா அட்ராக்ட் டிவா இருக்கு நல்லா இருக்கு சாப்றதுக்கே அந்த பூரி வ அந்த பூ
சொல்றது அது சொர்க்கத்த நீங்க ஒடனே பாக்கணுனா பூரியு பொங்கலு சாப்ட்டு பாத்தீங்கன்னா உங்க சொர்கமே கண்ணுக்கு தெரியு
ஆமா கண்டிப்பா நல்லா இருக்கு அது எப்டினா இப்ப நம்ம பூரிய வந்து நம்ம புசு புசுன்னு தானே இது பண்ணுவோ அத லைட்டா ஓட்ட உட்டு இந்த பொங்கல வந்து அது உள்ள வெச்சு அப்டியே எடுத் து அப்டி சாப்டும்போது அவ்ளோ டேஸ்டா இருக்கு நா கூட ஆரம்பத்துல வந்து எனக்கு அதெல்லா புடிக்காது நல்லா இருக்காது அப்
க்கற பொங்கலா இல்ல வெண் பொங்கலா
சக்கரை பொங்கல் இந்த வெண்பொங்கல்லா நாங்க சாப்ட்டதில்ல இந்த நாட்டு வெள்ள நாட்டு சக்கர நம்ம எப்டி சொல்து வெள்ளம் ஆ அந்த வெள்ளம்லா போட்டு செய்வாங்க ஆ அதேதா அதேதா ஆ அத போட்டு பண்ணி ஆமா பச்சரிசி அதுக்கப்புற நெய்யி அ இதெல்லா ஊத்தி ஆமா
திராட்சை முந்திரி எல்லா போடுவாங்க
ஆமா இதெல்லா போட்டு அந்த ஆ நெய் நெய் போட்டு அந்த இதோட பண்ணி சாப்புடும் போது இன்னு நல் நல்லா இருக்கு எனக்கு வந்து எனக்கு போட தெரியாது ஆ எங்க அண்ண ஒய்ஃப்ல்லா நல்லா பண்ணி குடுப்பாங்க சூப்பரா இருக்கு ஆனா இப்ப எல்லா ரொம்ப நாள் ஆச்சு சாப்ட்டே இப்ப நம்ம இத பத்தி பேசுனோனே எனக்கு அந்த அ பூரியும் அந்த பொங்கலும் சாப்டண்ணுங்கிற ஒரு ஆசயே வந்துருச்சு
நாளைக்கு சமச்சு சாப்புடுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா
அது எவ்ள் நேரத்து வேல கொஞ்சம் நேரம் அரிசி ஊற ஊற போட்டீங்கன்னா ஊறிர ஊறிர போது அதுக்கப்புற என்ன கழுவிட்டு அம்புட்டு வெல்லத்த ஒடச்சி விட்டு வெல்லத்த பாகு காய்ச்சி நல்ல பதமாவரவு அப்றோ அந்த தண்ணியில அரிசியெல்லா உள்ள போட்டு முந்திரி முந்திரி வந்து போடக்கூடாது முதவே போடக்கூடா கொழஞ்சி போயிரும் அப்றோ அந்த பச்சரிசி ஊற வச்ச அரிசி அந்த வெல்லத்தோடவெல்லா போட்டுட்டு நம்ம ஒரு பட்ட போட்லா பட்ட போட்டுட்டு நல்லா
இப்டி இந்த பொங்கல்ல பட்ட எல்லா பொங்கல்ல பட்ட போட்டு கேள்விப்பட்டதே இல்லியே ஏல க்கா போடுவாங்க இந்த மணதுக்கு
தா போடுவாங்க பட்டையிலு ஒரு ஒரு மணம் இருக்கு அதாவு என்ன அதிகமா போட மாட்டாங்க சும்மா ஒன்னு ரெண்டு அங்கங்க ஆ ஏன்னா பட்டையில வந்து ஒரு இனிப்பு சுவை தனியா ஒரு இனிப்பு சுவை இருக்கு அதுல நீங்க அந்த ப வெறு பட்டைய வேணா கடிச்சு பாருங்களே வாய் இனிப்பா தா இருக்கு அதுல
ஓகே ட்ரை பண்ணி பாக்கலா இதுவரை நா அந்த பட்டை எல்லா சாப்ட்டதுல்ல
ஒன்னு ரெண்டு போடுவாங்க அப்ப கடைசியா எல்லா எறக்கி வரப்ப முந்திரி திராச்சய என்ன பண்ணுவாங்க நெய்ல நல்லா வதக்கி வெச்சுக்குவாங்க வதக்கி வெச்சுட்டு எறக்குறப்ப மேலே போட்டுட்டு கொஞ் நேர விட்டுட்டு மூடிய தொறந்து வெச்சாங்கன்னா சுவையான எ வெண் இனிப்பு பொங்கல் ரெடி
சுவையான வெ வெண் வெண்பொங்கல் ரெடியா இனிப்பு பொங்கல் ரெடியா சக்கரை பொங்கலா அதே மாரி இந்த சக்கரைல பாயசம் காய்ச்சனா நல்லாயிருக்கும் இந்த வெல்லத்தில இந்த வெல்ல பாயசம்ல
அது உங்களுக்கு தெரியுமா தெரில
ஆமா
சம்பா கோதுமை ரவைன் சொல்லுவாங்களா
ஆமா ஆமா ஆமா
அதுல வந்து இன்னைக்கி அதே மாரிதா நம்ம பொங்கல் செய்ற அதே பதம் தா வெல்லத்த நல்லா பாகு காய்ச்சிட்டு ஃப்ரை பண்ணிட்டு அந்த சம்பா கோதுமரவை வந்து அதில கொட்டிறணு கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணு கிண்ட கிண்ட என்னாவுனா ஒரு லெவலுக்கு மேல நல்லா வெந்து வரந்தாவ்னே முந்திரி திராட் ச்சலா அதே மாரி நம்ம நெய்யில்ல வ வறுதுட்டு போட்டு அரைக்கன்னா அதுக்கு பேர் வந்து லாப்சி அப்டின் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வேற ஒரு தமிழ்ல வந்து ர ரவையில கேசரி செய்வோம்ல அந்த மாரி அந்த மாரி இல்லாம ஒரு வித்தியாசமா இருக்கும் அத வந்து லேப்ஸின் சொல்லுவாங்க அது இன்னைக்கு எங்க வீட்ல செஞ்சாங்க எல்லாரு சாப்ட்டோ எல்லாரு சந்தோஷமா இருந்தாங்க
எனக்கும் சாப்டணுன் தா இருக்கு சாப்டணு கண்டிப்பா ஒரு நாள் சாப்டணு
அது அருமையா டேஸ்ட்டா இருக்கும் ப்யூர் வெல்லத்துலே செய்யக்கூடியது சக்கரை சக்கரையே சேக்காம
ப்யூர் வெல்லத்தில செய்யக்கூடியது
ஆமா யார் வேணா சாப்பில்லா பெரிய்வங் குழந்தைங்களுக்கு அது சளி இருமலு வராது சக்கரை சேர்த்தாதா தொண்டைக்கு இன்ஃபெக்ஷனாவு சளி இரும்பல்லா வரு
இந்த சக்கரைப்பல் இந்த அது என்னது கற்கண்டுன் சொல்லுவாங்கள பன கற்கண்டு அந்த மாரிலா சேத்துக்கலாமா எப்டி
பனங்கற்கண்டு உங்களுக்கு வந்து என்னன்னா மருத்துவ குணமுடையது ஆனா உங்களுக் அதில அதிக இனிப்பு இருக்காது நீங்க எவ்வளோவ் போட்டாலு ஆனா இது கொஞ்சமா இருந்தா ஓகே நெறைய சமைக்கிறப்ப அது நீங்க என்ன அளவு நீங்க போடுவீங்க அதுல இனிப்பு தன்மை கெடையா கம்மி தா மருத்துவ குணம் தா அதிகம் ம்
அப்படியா ஓகே ஓகே நல்லது நல்லது சேரி ஓகே நா மீண்டும் கூப்புட்றே பாய் நன்றி வணக்கம்